த்த அதுக்கு பண்ணிட்டீங்க
அதுதா பாருங்க டக்குன்னானு அதுக்குள்ள இந்த யாரா வந்தாங்க போய் என்னன்னு கேக்கலா நெனச்சு கட் கட் பண்ண அதானுங்க இதாயி போச்சு ஒன்னு பிரச்சனை இல்லைங்க இப்ப பேசலாம்ங்க
சேரிங்க
ஆ அப்றோ அதானுங்க அந்த மாரி அஞ்சு ஸ்நாக்ஸ்சு நீங்க ம மதியானத்துக்கு புள்ளைகுளுக்கு இந்த ஸ்னாகஸ் செஞ்சு குடுத்துருங்க அப்றோ நீங்க சாப்பாடுலா என்னென்னங்க வச்சு உடுவிங்க
சாப்பாடு வந்து பாத்தம்னா அதா பொறியல் பண்ணுவேன் சொன்னல்லங்க
ஆமா
ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு மாரி குடுத்துருவங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு இப்ப ஒரு நாளைக்கு பாத்தா பொண்ணுக்கு என்ன காய் புடிக்குதோ அத பண்ணுவேங்க ஒரு நாளைக்கு பையனுக்கு என்ன காய் புடிக்குதோ அந்த மாரி பண்ணுவேங்க ரெண்டு பேத்துக்குமே சரி சம சமமா அதாது ரெண்டு பேரு வந்து எனக்கு மட்டுந்தா அம்மா செஞ்சு குடுக்குது உனக்கு மட்டுந்தான் செஞ்சு குடுக்குதுனு அவுங்க பாகுபாடு வராத அளவுக்கு அவுங்க ரெண்டு பேத்துக்கு வேணுங்கறத பண்ணி குடுப்பங்க
அவள தாங்க அவள தாங்க நா வேண்னா இன்னு அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ற அதையு வேண்னா நீங்க கேட்டுக்குங்க
ஆ சொல்லுங்க
இப்ப ஞாயித்துக்கெழம வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எதோ ஒரு அசைவோ செய்வோ ஒரு கறியோ ஒரு இப்போ ஒரு மீனோ ஒரு சிக்கனோ அந்த மாரி எதாவொண்ணு கண்டிப்பா நம்ம எல்லாரு இப்பெதா ஞாயித்துக்கெழமைன்னா வ அ நா அசைவோ சாப்டோணுங்குற மனநிலைக்கு மாறிட்ட மக்கள்லா
ஆமாங்க ஞாயித்துக்கெழமையானாவே கரிநாள் அதுக்குதா பேரே வச்சிருக்குறாங்க
ஆமாங்க அதனால நம்ம வந்து திங்ககெழம புள்ளைகளுக்கு வந்து ஞாயித்துகெழம நம வீட்ல இருக்காங்க நம்ம புள்ள நல்லா சாப் புடுன் புடிச்சி நம்மளு ரெண்டு மூணு நேரோ நல்லா துனிச்சு வுட்ருவோங்க சாப்புட்டு போ பெருசாகட்டும்னு நெனச்சு
ஆமாங்க
அதனால திங்ககெழம என்ன பண்றீங்கன்னா கம்பல்செரி ரசத்த குடுத்து வுட்ருங்க
ஆமாங்க நா ஞாயித்துக்கெழம நைட்டே ரசோ வச்சிருவே ஞாயித்துக் மதியோ ஒரு ம ஒரு வேல மட்டுந்தாங்க நான்வெஜ்ஜு ஒரு வேளைனா காலைலியு நான்வெஜு மதியமு கறி காலைலே சமைச்சி முடிச்சிருவே அதனால காலைல மதியோ ரெண்டு வேலைக்கி சாப்டுவாங்க மதியங்கிழ அவுங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா மதியத்துக்கு வேணுனா சாப்டுவாங்க சாப்ட்டு முடிச்சிருவாங்க நைட்டுக்கு வந்து பாத்தம்னா கண்டிப்பா சாப்பாடு வந்து ரசந்தா குடுப்பே நைட்டு வந்து கறியல்லா குடுக்க மாட்டங்க
செரிங்க இல்லங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா நைட்டுக்கு ரெண்டு இட்லி கிது குடுத்து அந்த கொழம்பு குடுங்க அது ஒன்னு தப் புல்ல சின்ன புள்ளைக தான ஓடியாடி வெளயாட்ற புள்ளைகளுக்கு செரிச்சு போயிருங்க ஒன்னு செரிக்காமையெல்லா இருக்காது நைட்டுக்கு வந்து சாப் சாப்பாடு குடுக்காதீங்க நைட் சாப்பாடு குடுத்திங்னா புள்ளைக காலைல எந்திரிக்கறது கொஞ்சோ சிரம்மபடுமுங்க
ஆமாங்க
ஆ சாப்பாட்ட சாப்ட்டம்னா செரிக்கறதுக்கும் லேட்டாகு ரெண்டாவது அந்த வெள்ள சாப்பாட்டுல என்ன சத்து இருக்குதுன் நீங்க அதயே குடுக்கறீங்கன் எனக் புரியமாட்டிங்குது நீங்க என்ன பண்றீங்னா நைட்டுக்கு ரெண்டு சப்பாத்தி குடுத்துருங்க அந்த கறி கொழம்பு சாப்பற்ற அன்னிக்கு அந்த கறி கொழம்பு ஏன் வீணாக்கறீங்க அது காசு போட்டு வாங்கியாந்து கீழ கொண்டி போய் ஊத்னா நம்ம வூட்டு மனுசங்களுக்கு மனசு ஒப்பாதுக அதுனால என்ன வண்றீங்னா இந்த கறிகொழம்புக்கு உங்குளுக்கு நீங்களே வேல பாத்துட்ருக்கற்துக்கு அதுக்கு அந்த சனி ஞாயிருது நீங்களே வீட்டு வேலைகள செஞ்சுட்டு எதோ ஆடிப்பாடி சித்தே படுக்க முடியு
ஆமாங்க நம்மளா இருந்தோம்னா இந்த கொழம்பு பழைய கொழம்பா இருந்தாலு கீழ தூக்கி ஊத்தக்கூடாதுன் சொல்லிட்டு மனசு வந்து சாப்ட்ருவோ ஆனா இந்த புள்ளைக என்ன தெரிமா பண்ணுது நீங்க சொல்ற மாரி குடுத்தா என்னம்மா காலைலியு இதே கொழம்பு மத்யானோ இதே கொழம்பு இப்பவு இதே குடுக்குற அப்டிங்குதுங்க
இல்லைங்க அது உங்க மேல தப்புங்க ன அது உங்க தப்புங்க புள்ளைக அப்படித்த சொல்லு நீங்க வண்றதுல புள்ளைக அப்படிதா சொல்லு நீங்க என்ன பண்றீங்கன்னா காலையில் புள்ளைகளுக்கு ஒரு இட்லி தோச ஊத்தி அந்த கறி கொழம்பு குடுங்க மதியானத்துக்கு சாப் பாட்ல குடுங்க ராத்திரிக்கு ரெண்டு சப்பாத்தி போட்டு குடுங்க புள்ளைகளுக் கொழம்பொன்னாருக் ந்தாலு பொருளு வேற வேறையா இருந்தா சந்தோஷமா வ வள்ளுவதக்குன்னு அள்ளி போட்டு சாப்புடுமுல்லங்க
ஐயோ நீங்க சொல்றது கரெக்ட்டு தாங்க எங்க புள்ளைங்க என்ன பண்றன்னா இந்த மாரி இட்லி தோசை இதெல்லா திங்கர்து இது இதுக்கெல்லா பாக்காது இதுக்கெல்லா ஒவ்வொனுக்கு ஒவ்வொரு கொழம்பு கேக்குதுங்க நீ காலைலியு ஒரே கொழம்பு ஆமாங்க இந்த மாரி பழக்கி வெச்சுட்டு கொஞ்ச கொஞ்சமா மாத்தணுங்க தோச மட்டுந்தா சாப் பற்றாங்க தோச இருந்தா அந்த கொழம்பு சாப்டுவாங்க இல்லன் வைங்களே சாப்பட மாட்டாங்க இந்த சப்பாத்தியிலா சாப்பட மாட்டாங்க அதுக்கல்லா செஞ்சா சப்பாத்திக்கி நல்லது தா ஆனா சப்பாத்திக்கு வந்து தக்காளி சட்னி மட்டு தா சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜு கொழம்பல்ல சாப்பற்றது இல்லைங்க நானு திட்டியும் பாத்துட்டே அடிச்சும் பாத்துட்டே
சின்ன பசங்களுக்கு இந்த ஒ நல்ல கொழுப்புகளு வேணும்மல்ல மட்டன்ல்லா நம்ம வ பெரிய வயசு உள்ளவங்க வேன்னா அளவா எடுத்துக்கலா கொழந்த புள்ளைகளுக்குல நல்ல காலையில அரக்கிலோ ஒரு கிலோ எடுத்தாரம்னா ஒரு வேல சாப்புட்டதானே கீழ வாங்க ஊத்த முடியு நம்ம விக்கிற வெல வாசிக்கு கிலோ ஆயிரரூவா ஆயிரத்ஐநூறுவான் வித்துக்கிட்டு இருக்குது
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு தாங்க நாம அதனாலப்ப நாம சமைக்கிறவங்களுக்கு அந்த கஷ்ட என்னன் தெரியு வாங்கி குடுக்குறவங்களுக்கு அந்த கஷ்ட என்னன் தெரியு காசு போட்டு வாங்குறாங்க சமைக்கிறவங்களுக்கு ஐயோ அடுத்த நேர கீழே சாப்படலன்னா நாமதா சமைக்கணுமேன் சொல்ட்டு நம்ம பெ பெத்தவங்க என்ன பழைய கொழம்பு இருந்தால் சேரி அத ஊத்தி கூட சாப்ட்டுக்குவெங்க சூடு பண்ணி கூட சாப்ட்டுகுவோ ஆனா இந்த புள்ளைங்க அப்படி சாப்பற்றது இல்லைங்க
இல்ல நீங்க அது அது தப்பான பழக்கம்ங்க இந்த பழக்க வழக்கத்த நீங்க மாத்தணு
ஆமாங்க கொஞ்சமாது மாத்தணு என் பொண்ணு சாப்ட்டுக்குவாங்க என் பைய தாங்க அப்படிங்க
அ செரி செரிங்க அதைங் கொஞ்ச கொஞ்சமா மாத்திர்லா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க இப் நம்மளுக்கு கீழே எத்தன வேரு சாப்பாடு இல்லாம எத் எத்தன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அத பாக்கணுமல்லங்க
ஆமாங்க ஆமாங்க பையனும் வந்து கொஞ்ச சின்ன பையனா இருக்கிறானா அதனால கண்டிச்சு சொல்ல முடில்ல இல்லன்னா வந்து நம்ம பாப்பாவும் ஃபஸ்ட்டு கொஞ்சோ குறும் பண்ணிட்ருந்தா இப்ப பரவால்ல இப்ப பைய வந்து சின்ன பையனா இருக்குங்கட்டி கொஞ்சோ எதாவது நம்ம வந்து கடுமையா கடைசா பேசுனோம்னா அவ அதையு சாப்பட மாட்டா
இங்க பாருங்க நா சொல்றதுக் கேளுங்க அந்த பைய சாப்படாத பையன் கூட சாப்ட்டு போடு நா சொல்றது நீங் கே செஞ்சு மட்டு பாருங்க
சேரிங்க
இங்க பாருங்க சப்பாத்தி நீங்க எப்பயும் போல ரவுண்டாவோ ஒரு சதரமாவோ ஓட்டுக் குடுத்தாதே புள்ள குட்டிக் புடிக்காது
ஆமாங்க
நீங்க மெனக்கட்டு என்ன பண்றீங்க னா புள்ளைக்கு என்ன புடிக்கு அத கேளுங்க உனக்கு என்ன மாதிரி வேணு பூன மாரி வேணுமா என்ன நாய்குட்டி மாரி வேணுமான்னு கேட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாரி சப்பாத்தி பெரிய வட்டமா நீங்க உருட்டி தேய்சிருங்க தேசதுக்கப்புற அதுல சும்மா கத்தி வெச்சு இப்படி நிலா மாதிரியோ ஒரு இது மாதிரியோ வெ சேப் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமாவா இருக்குது
நீங்க சொல்றது கரெக்ட்டு தான்ன நீங்க சொல்லும் போதுதா எனக்கு இன்னொரு ஐடியா வருது என்னன் சொல்லட்டுங்களா
நீங்க இப்போ பண்ணி பாருங்க ரெண்டாவது பூரி சுட்டாலு புள்ளைகளுக்கு சாமி உனக்கு என்ன நி நிலா மாரி வேணுமா நட்சத்திரோ மாரி வேணுமா சொல்லு சாமி உனக்கு எந்த மாரி வேணுனு சொல்லு நா அது மாரி போ ட்டுத்தரன் சாமி சொல்லி இப்ப ரெண்டு நாளைக்கு நீங்க நான் சொன்னமாரி போட்டு குடுங் புள்ளைங்க வேண்டான் சொல்லதுனா அப்றோ எங்கிட்ட சொல்லுங்க நா பாத்து போட்ற அது என்னபண்ணுதுனு
நீங்க சொல்றது கரெக்ட்டுதாங்க
ஆ
புடிச்சிருந்தா கண்டிப்பா சாப்ட்டுக்குவாங்க இன்னோன்னு என்ன தெரியுங்ளா நா சப்பாத்தி மாவு பேசயறன்னு சொன்னாவே இந்த புள்ளயும் பயனுமே பக்கத்துல வந்து உக்காந்துட்டு நாம பேசயற நா பேசயறன்டு வாங்கி உருட்டுவன்
அதுல நம்மளுக்கு ஒரு வேலையு செஞ்ச மாரி எப்டியாச்சு அவுங்களுக்கு இந்த ஃபோன்ல இருந்து வெளிய வந்து அவுங்களு ஜாலியா நம்மளோட கொஞ்ச நேரோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரியாச்சுங்க
இங்க வாருங்க நீங்க என்ன பண் கரெக் ட்டு நீங்க என்ன வண்றீங்கன்னா நீங்க வீட்டுக்குள்ள உக்கந்தாத்தான வூடு அழுக்காய்போய்ரும்னு நீங்க கவலப்பட்டுட்டு உக்காந்துருக்கோனு வெளில திண்ண இருக்குதல்ல திண்ணைல போயி மாவு போட்டு குண்டால போட்டு போய் உக்காருங்க மொதல்ல
ஆமாங்க அப்டியே உக்காந்தம்னா கொழந்தைங்களோடயு நம்ம ஒரு ஒரு மண்நேரோ ஸ்பெண்ட் பண்ண மாரியாச்சு அதுங்களு வந்து அப்டியே கொஞ்ச நேரோ நம்ளோட வெளயாடு நா மாவு உருட்டுட்டான்னு கேக்கு நான் தண்ணி ஊத்துட்டான்னு கேக்கு உருட்டி குடுக்கு தம்பி உருட்டி குடுப்பாங்க என் பையன் உருட்டி குடுப்பான் பாப்பா வந்து தேச்சு குடுப்பா வேலையு டக்குன்னு முடுஞ்ச மாரி ஆயிரு
முடிஞ்சிருங்க நீங்க அங்கனயே தே ச்சு முடிச்சுட்டு பத்து நிம்ஷோ குண்டாவ போட்டு மூடி வெச்சிருங்க சித்தே ஊருச்சுனாத்த அந்த சப்பாத்தி மாவு நல்லா இருக்கு நம்ம சாப்றக்கு கொஞ்சோ மிருதுவா நல்லா மெதுமெதுன்னு இருக்கு நீங்க கைய கழுவுங்க சாமி பத்து நிம்ஷோ இங்கன ஒரு வெளயாட்டு வெளயாலான்னு சொல்லிபோட்டு அப்படியே அங்க களிமண்ணுகீது இருந்துச்சுன்னா அத உரண்ட புடு ச்சு ஒரு சாமி செலய செய்யு ஒரு மண்வெளக்கு செய்யு அப்டின்னு அந்த புள்ளைங்களுக்கு ஒரு வெளயாட்டுன் சொல்லிக்குடுத்த மாரி ஆச்சு மாவுமிங்க நேர த்துக்கு நேரோ ஊரிக்கிட்டு இருந்த மாரியுமாச்சு
ஆமாங்க நா அதே மாரி இந்த மாரி மாவு தேக்கறப்ப அந்த புள்ளைங்க ஒரு இன்ட்ரஸ்ட்டாவு செய்யு அவுங்களுக்கு புடுச்ச சேப்புல அவுங்ளே கூட செஞ்சு நம்ளோட வேலையும் மிச்சப்படுத்தி குடுத்துருவாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பா சாமி ஒனக்கு என்ன புடிக்குதோ ஆளுக்கொரு அட தோசகட்ட இந்த இந்த ஒன்னுமில்லைங்க நீங்க வீடு இப்பதான கட்டிட்டு இருக்கறம்னு சொன்னீங்க அந்த வீட்ல இருந்து டைல்ஸ் கல்லெல்லா இருக்கும்பாருங்க டைல்ஸ் கல்லுல நீங்க அழகா அந்த டைல்ஸ் ஒட்றவன்கிட்ட சொன்னீங் ஒட்டுறவங்கிட்ட சொன்னீங்கன்னா அழகா உங்களுக்கு என்ன சேப்புல வேணுமோ ச சதுர சதுரமா சூப்பரா பண்ணி குடுத்துருவாங்க வட்டமா வேணுமா சதுரமா வேணுமா அழகா கல்லு செஞ்சு குடுத்துருவாங்க புள்ளைக ரெண்டுக்கு ரெண்டு கல் செதுக்கி வெச்சுகுங்க ரெண்டு கல்ல குடுத்துருங்க ரெண்டு கல்லு டைல்ஸ் கல்லு குடுத்துட்டீங்கன்னா அழகா அது வேணுங்கற சேப்புல உருட்டி அதுவே நீங்க உருட்டுங்க சாமி என்ன ஷேப் வேணுனு சொல்லுங்க அம்மா வரஞ்சுவுடுற அப்டின் சொல்லி அழகா தட்ல போட்டு எடுத்து போட்டு குடுங்க அப்டி சாப்டும்ங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டுதா அவுங்களுக்கு கொழம்பெல்லா புடிக்கு நாந்தா புடிக்காதோன்னு நெனச்சிட்டு ஊத்தறதில்ல ஆனா இனிமேல் வந்து பழக்கணு கொ
நீங்க நான் சொல்ற மாரி பழக்குங்க இட்லியே நீங்க வந்து வெறு இட்லிய குடுத்தீங்கன்னாத்த உங்க பயனுக்கு புடிக்காது ஒரு பீட்ரூட்ட ஆ அர ச்சு அந்த சாத்தெடுத்து செவப்பு கலர்ல குடுங்க இன்னிக்கு அய்யோ அம்மா என்னமோ செவேர்னு ஒரு இட்லி சுற்றுக்காலாட்டாருக்குது அப்டின்னு புள்ளைங்க எடுத்து சாப்டுதா இல்லயான்னு மட்டும் பாருங்க
ஆமாங்க இந்த மாரி கலர் கலரா பண்ணா அவுங்களுக்கு நல்லாவே புடிக்கு
ஒரு நாள் கேரட்டா சாரு புழுஞ்சு வேக வெச்சு குடுங்க சத்துக்கு புள்ளைகளுக்கு சத்துக்கு சத்தும் ஆச்சு அதுக ஆ ஆசயாவு சாப்ட மாரியாச்சு ஏனுங் நான் அந்த வேலய வுட்டதுக்கப்றோ வேலய வுட்டதுக்கப் அப்றோ டெய்லி இப்டி புள்ளைகளுக்கு என்ன பண்லா பண்லானு பாத்து பாத் செய்ய செய்யதானுங்க புள்ளைங்க சாப்ட்டு இப்பதானுங்க கொஞ் நம்முளுக்கு த தொந்தரவு இல்லாம நல்லாருக்குதுங்க வேறு இப்ப இன்னாரத்துக்கு ஏ பைய தூங்கிட்டான்னா பாத்துக்குங்க இல்லாட்டி உங்ககிட்ட இவ்ள நேர பேசிட்டு இருக்க முடியுமா
ஆமாங்க கண்டிப்பா அந்த வேலைக்காக இந்த மடிக்கணினி மடில வெச்சிட்டு உக்காந்து ட்டு அதவே பாத்துட்ருக்குணு
அதும் பாத்து தாங்க ஆகணு அதும் பாத்து தாங்க ஆகணு அதும் வந்து நம்மளுக்கு வந்து ம் நம்ம பத்துக்காஸ் சம்பாதிக்கிறோம்னா நம்ம அதுலதா நம்ம சம்பாதிக்கிறொ அந்த வேலய நம்ம விடக் கூடாது நம்ம அத நம்ம அப்லைவேசுன் மாதிரி நம்ம கையில பாத்துக்காஸ் இருந்தாத்தா நம்மளுக்கு ஒரு வேல வெட்டிக்கு ஆகு ஒரு ஒரு ஒரு வே ஒரு பொருள் வேணும்னாலு வாங்க முடியு
கண்டிப்பாங்க நம்ம அதனால வந்து கண்டிப் இப்ப நம்ளுக்குன்னு ஒரு சின்ன அமௌண்ட் கடசிக்கு நம்ளால ஒரு ஆயிருவாயாது நம்ம நம்ம சொந்தமா சம்பாதிக்கிற காசுதா அ நம்மப் பெருமையா சொல்லிக்குலாமில்ல ஆயிருவா சம்பாரிச்சாலு இது நா சம்பிரிச்ச காசு அப்டின்னு சொல்ட்டு சந்தோஷமா சாப்
நா சம்பாரிச்சே சம்பாரிச்சு டு ஆறு மாச வேலைக்கு போன சம்பாரிச்சு ஒரு நீங்க சொல்ற மாரி நானு ஒரு மடிக்கணினி எ சொந்த காசுல வாங்குனங்க இப்ப நா சொல்லலாம்ல நா ஏ சொந்த காசு போட்டுத்தா மடிக்கணினி வாங்குனா யாரு எனக்கு வாங்கி தர்லைனு கௌருவமா சொல்லலாமில்லங்க
ஆ கண்டிப்பா சொல்லலாங்க
அ நம்ம கைல நாலு காஸ் வேணும்ங்க இருந்தாதா நம்ம ஒரு வேல வெட்டி செய்ய முடியு அப்புற மடிக்கடி ஒன்னு வாங்கணங்க அப்பற வந்து எங்க அம்மாவுக்கு ஏதாது வாங்கி குடுக்கலானு ஆசப்பட்டே அப்பற அவங்களுக்கு ஒ ஒரு சேலைய ஒன்னு எடுத்து குடுத்துட்டுங்க அப்பற ஒரு வெளக்கு ரெண்டு மூணு சின்ன சின்ன பாத்திர வாங்கி குடு க்லானு அசப்பட்டணுங்க அது வாங்கி குடுத்தே ஒரு மாச
சேரிங்க நானு அப்டிதாங்க எங்க அம்மாக்கு வாங்கி குடுத்தே
சேரி செரிங்க அப்புறொ இன்னொரு மாச வந்து பைய ஷேர்லையே உக்காற்றக் கஷ்டப்பட்டுட்டு கெடக்ராண்டு ஒக்கார்றதுக்கு அந்த சோப்பா மாதிரி எல்லா வெச்சிரு க்கிறாங்கல்லங்க அது நம்ம புள்ளைங்க கொண்டு போது நம்மளுக்கு ஒரு ஆசைங்க
சேரிங்க சோபா வாங்னீங்ளா
ஆமாங்க அது ஒன்னு வாங்கி குடுத்து அந்த மாரி நம்ம ஒரு மாச ரெண்டு மாச வேல பாத்தம்னாலு நம்ம குடும்பத்துக்காகதானுங்க செலவு பண்ற நம்ம தத் தானமா யாருக்குல் குடுக்க தானம் பண்றது பண்லாம்ங்க அது ஒண்ணு தப்பு இல்ல அது நல்ல பழக்கந்த அம் நம்ம புள்ள குட்டிகளுக்கு எ என்ன தேவையனத நம்ம வாங்கி குடுக்குலாமில்லங்க இதுவே நம்ம வீட்டுக்கார்ரையே தொல்ல பண்ணிட்டுருக் முடியும்களா
ஆமாங்க கண்டிப்பா இப்ப அந்த காச வெச்சு நம்ம மேல் படிப்பு எதா படிக் இருந்தாலு அத நம்ம சொந்த காச போட்டே படிக்லா
ஆமாங்க இப்ப நீங்க இந்த புள்ள குட்டிலா பொழுதானா அ இப்ப படிக்கிறதுக்கு தாட்டி உட்றம்ங்குறீங்க அதக்கெல்லா உங்க வீட்டுக்கார தொல்ல பண்ண தேவயில்லைலங்க நீங்க நீங்ளே காஸ் குடுத்துக்குவீங்களா உங்க வீட்டு
ஆமாங்க இல்லைங்க டூசன் ஃபீஸல்லா நானே குடுத்துருவே நா வாங்கற சேல்ரீலையே குடுத்துருவே பசங்களுக்கு எதாவது சின்ன சி சின்னதா நோட்டு வாங்கறது புக் வாங்கறது இந்த கைடு வாங்கறது ஜெராக்ஸ் போட்றது இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கல்லா நானே பண்ணி் குடுத்துருவே அவர தொல்ல பண்ண மாட்டே அவர் வந்து ஏதோ பெரிய செலவெல்லா அவரு பாத்துக்குவாரு சின்ன சின்ன செலவு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எதோ சின்ன சின்ன செலவெல்லா நா பாத்துக்குவங்க
சேரிங்க சேரிங்க சேரி அப்பறோ அப்பறம் பேசலாமுங்க
ஆ சேரிங்க ஃப்ரீயானாலு கூப்புடுங்க
ஆ செரிங்க செரிங்க ம்